ஹலோ ஆ சொல்லுங்க வணக்கம் ஆ கேக்குது வணக்கம் நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படிக்கிறீங்க
ஆ நல்லா இருக்கேன் என்ன பண்ருக்கீங்க
இப்ப
ஆ இதுக்கப்புறம் ம் ம் என்னல்ல சாப்பாடு
வெஜிடபிள் ரைஸ் ஆ நீங்க
நான் இன்னும் சாப்பிடல இதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் ரசம் வச்சாங்க கருவாடு தொ க்கு
ம் ஆ கருவாடு தொக் புடிக்கும் ரசம புடிக்கும் உம்
அப்புறம் உம் ஆமாங்க இப்பதான் போறேன் இப்பதான இப்பதான் மீன்ஸ் போன மாசத்துல இருந்தும் ஜாயின்
ஓ ஓகே ஓகே கே இப்பதா ஸ்டடிஸ் முடிஞ்சச்சா
இல்ல இல்ல மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு டு த அம் எப்படி ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி கல்யாண ச்சு அதுக்கு முன்னாடியே முடிச்சுட்டேன் காலேஜு காலேஜ் முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் மேரேஜ் குழந்த
உம் உ என்ன குழந்தை உம் உம் ஓகே கே ஆஹ
ரெண்டு வயசு ஆகுது
யார் பாத்துறாங்க பையனை நீங்க ஜாப் போனா
ம் அம்மாதா அம்மாவும் வேலைக்கு போறாங்க
இப்போ
எனக்காக ஒரு மாசம் லீவ் போட் போட்டாங்க எனக்கு ஒரு மாசம் வந்து ஜென்ரல் டியூட்டி போட்டாங்களா அதனால பாத்துக்கிறது ஆள் வேணுமே அப்படின்றதுனால ஒன் மந்த் லீவ் போட் உட்டு பார்த்துக்கிட்டாங்க இப்போ வந்து ஷிப்ட் ஆறு டூ ரெண்டு
ம் ஆறு டூ ரெண்டு
ம் காலைல சீக்கிரமா போனு நோ அவங்களும் இப்ப மதியம் காலையில விட்டு போய் விட் விட்டாங்கன்னா பால்வாடிக்கு போறான் இப்போ
உஹும் ம்
நான் வரும்போது கூப்பிட்டு வந்துருவேன் ஒரு மூணு மணியும் போல நான் இங்க சென்னை தான் நீங்க
இப்போ மேரேஜ் ஆயிடுச்சி பெங்களூர் கட்டி கொடுத்தது பெங்களூர் அம்மா ஊரு ஜெல்லாப்பேட் அம்மா வீட்டுக்கு நான் வந்துக்கிறேன் லீவ்ன்ட்டு ம்
வந்துட்டாங்களா
ஆ ரெண்டு பையன் சோ ம் சென்னை மழை பெய்தா இல்லையா
இல்ல இல்ல ம் ஒரு மாரி சூடாவே தான் இருக்கு அனல்
ஆமாவா இங்கே மழ தூரின்னு தான் இருந்துச்சு மத்தியலா இப்ப ஈவினிங் பரவாயில்ல பெங்களூர் இப்ப அம்மா வீட்ல இருக்கேன் ஆ நாளைக் கெளம்பிடுவேன் ஊருக்கு இப்போ அங்க மழ பெய் க எல்லா அப்படிதான் சொல்றாங்க தமிழ் வித்தியாசமா இருக்குது
இப்பதான் அப்படி மாறுச்சா இல்ல முன்
ஆப் இல்ல இப்பதான் மாறுச்சு இப்பன்னா ச்சு தேட் மீன்ஸ் நான் போய் கல்யாணம் ஆகி கொஞ்சோ நாள் அவங்க கூட பேசி பேசி பேசி பழக்கத்துக் துக்கல அப்படி ஆயிடுச்சு போன புசுல ஏன் தமிழும் வேற இன்னலிருந்து தான் சொல்லியிருந்தேன் என் தமிழ் அப்படி பேசுறப்
ஓ உங்க ஊர்ல தமிழ் பேசுவாங்களா வேற லாங்குவேஜுங்களா
அங்க பேசுவாங்க தமிழ் பேசுவாங்க
இல்லல்லப்பா உங்க ஹஸ்பண்ட் வீட்டு்ல வந்து தமிழ் பேசுவாங்களா இல்ல அவங்க ஊர் லாங்குவேஜா தமிழே வித்தியாசமா பேசுறாங்க ஆஹ் என்ன பண்ற அந்த மாரி நம்ம என்ன பண்றன்னு கேப்போ அவுங்க என்னா பண்ற
ஆமா அங்கயே இருக்கிறாங்க மதுரை சேலம் திருச்சி தஞ்சாவூருக்கார் எல்லா இருக்குறாங்க அஹ் மீன்ஸ் போயிட்டு போயிட்டு வர்றதுனால அவுங்கள்து தமிழ் அப்படி இருக்கு நம்ம கொஞ்ச நாள் அங்யே போய்வோ இருந்தோமா இருவது வருஷோ கிட்ட இருந்துரு ப்ப அதனால நா தமிழ் அப்படி வந்துச்சு தெரிது ஆஹ் ஆமா இருவது வயசு ஆச்சு பசங்க படிக்கிறாங்கோ டிகிரி பிளஸ் டூ அந்த மாரி போயிருந்திருக்கலாம் உஹ அங்க பெங்களூர்ல ம இரண்டு பேரு பைய்ய
சேரி சேரி அப்புறோ சம யல் எல்லா நல்லா பண்ணுவீங்ளா இருவது வருஷோ ஆயிடுச்சு எக்ஸ்பீரியன்ஸூ கல்யாணோ ஆயி
உஹம் எது நல்லா பண்ணுவீங்க
பிரியாணி பண்ணுவ இது பழவும் பண்ணுவாங்க நல்லா ஸ்வீட் ஐட்டம் நல்லா பண்ணுவ ஆ பண்ணுவ பண்ணுவ ஆ ஸ்வீட் குலப்ஜாமுன் கேசரி ஒபுட்டு
நானு ட்ரை பண்ணி பாக்குற
ஒபட் செய்வ நல்லா அந்த ஒப்பத்துனா இது செய்வாங்கல்ல உ அ பேர் அது மைதா ஆ மைதா மாவு கல்ல பருப்பு ஊற வெச்சிட்டு அடிச்சி ட்டு அந்த வெள்ளோ போட்டுட்டு இது பண்ணுவாங்கல்ல பூர் பூர்ணமார் அப்டி பண்ணுவாங்கள பூர்ணம் பண்ணிட்டு ஆஹ் அது மாரிதான் ஆஹ் ஓ ஆமா ஆமா எண்ணைல இல்ல இப்டி தெரட்டி போடுவாங்க அந்த சப்பாத்தி மாரி ஆஹ் சப்பாத்தி ஆஹ் போலி போலியோ போலி
ஆ நாங்கள் இங்க போலி சொல்லுவோம்
ஆஹ் அங்க வந்து ஒபட் சொல்லுவாங்க காய் ஒப்பட்டு சு இந்த மாரி ஒப்பட்டு சொல்லுவாங்க காய் ஒப்பட்டுனா அந்த தேங்காய் இருக்குது இல்லையா தேங்காய் வரைச்சிட்டு அது எண்ணெயிலயே கீலயே வரு த்தட்டு அப்புறம் சக்கர அப்புறம் எலக் கா அதெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு க டாயில வறுத்துட்டு மைதா நல்லா சாஃப் ட்டா எ ண்ணலயே பேசிஞ்சிட்டு அது அப்புறம் உள்ள பூர்ண மாதிரி மெல்லிசா தட்டி போடுவாங்க இது வந்து நம்ம பக்கம் இது பண்ணுவாங்க கடலை பருப்புக்குதுல் அது வேக வச் சிட்டு அத மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க ரெண்டு வரேட்டி அது வந்து மோஸ்லி காய் ஒபட் வந்து ஃபெஸ் டிவல்ஸு கல்யாணம் அந்த மாரி டைம்ல் அதுதான் ஃபஸ்டு ஸ்வீட் வைக் காங்க அவங்க அது அவுங்களது ட்ரெடிஷனலா வைக் க்குவாங்க அது
ஓ ஆமா எல்லா எல்லாருமே செய்யறாங்களே அது இங்கயுமே நிறைய படைக்க வதுக்கு ஏன்னா ஃபெஸ்டிவலுக் எல்லாம் செஞ்ச றாங்க
உம் அதுவும் அவங்க வருமாலட்சுமிக்கெல்லாம் அது முக்கியமா செய்வாங்க அதுதான் ஃபெஸ்ட் கம்பல்சரி செய்வாங்க ஸ்வீட்டு நைட்டு்ண்ணாவே அதுதான் செய்வாங்க அவுங்க அ ஒ செய்வாங்க அத கீ போட்டு வச்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்கோ அதுதான் வைக்குவாங்க
எப்டி கட்ல பருப்ப வேக வச்சிடணுமா
ஆமா ஆ ஒரு அரைவேக்காடு முக்கு ஆ மிக்சில போட்டு அரைச்சிடணும் வெள்ளி அ வச்சிக்கலாம் இல்லைன்னா பாவ எடுத்து ஊத்திக்கலாம்
செரி செரி உம்
அப்புறம் ஏலக்கா நுனுக்கி அதுல போட்டுட்டு உருண்ட மாரி புடிச்சிட்டு மைதாவ நல்லா பரோட்டா மாரி பெசஜ்சி வச்சிரனும் பரோட்ட மாதிரி பிசஞ்சி வச்சுட்டு பேசு அது உள்ள போட்டு நெறையன்னா மித்து நம்ம பெசியது பொறுத்து நறைய எல்லாம் ஒண்ணும் ஆவாது
ஆஹ் ஏன்னா கடையில விக்கறிறது எல்லாம் நறைய எண்ணெய் தான் ஊத்தி அப்டியே மாவு அப்டியே தட்ட தட்ட அது நல்ல
ஆஹ் அந்த மாரி வரும் ஆஹ் அது நம்ம பேசையறத போறது நிறைய எண்ண ஊ தேவல நம்ம புஷ் பண்ணி புஷ் பண்ணி ந நல்லா பசைஞ்சா அது கரெக்டா அப்டி வந்துரும் ஒரு ஃபார்முக்கு வந்துரும் அப்ப க்கு கரெக்டா இருக்கும் அங்க என்ன பிஷ் இது ரொம்ப சாப்படுற ஐட்டம் சென்னையில
இங்க நெறைய இருக்குது
உம் உம் இட்லி தோச த மெயின்
ஆமா இட்லி தோச ச அப்புறம் நிறைய சாப்பிடுறாங்க நாங்க ரொம்பதாம் டிஃப்ரெண்டால்லாம் இது பண்ண மாட்டோம் எதுனா பெஸ்டிவல்னா வட பாயாசம்
ஆஹ்
அது மெயின்
ஆஹ
மத்த படி கேசரி
ஆஹ் உம்
அப்புறம் பிரியாணி செய்வோம்
உம் ஏய் பிஷ்ஸு நல்லா செய்வாங்கல்லாங்க பிஷ்ஸு நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும்
ஃரெஷ்ஷதா கிடைக்கும்
உம் எங்க வாருக்கு
ர் பண்ணிதான் நம்மளுக்கு எத்துந்து செயல்படுறோம் ஓ சரி சரி பீச் சைடா
அந்த பக்கம் எந்த பக்கமே இருக்கறாங்கன்னா ஜாஸ்தி போனது இல்ல அவங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு அப்ப போயிருக்கற அவங்க இங்கே வந்து வந்து போவாங்க அவங்க நாத்தனார்
மெயின்லயே இருக்கீங்களா பெங்களூர் இல்ல எலக்ட்ரானிக் சிட்டி எல்லாம் சொல்றாங்களே
அல்ல அல்ல அங்கல்லா அல்ல ல்ல எங்க மாமியார் இருக்கிறது இது ராஜாஜி நகர் பக்கம் நாங்க பிசனஸ் பசங்க படிக்கிறதுக்காக வேண்டி வித்யாராணிபுரம் போயிருக்கோம் அந்த பக்கம் மெடல கிருஷ்ணாயரபுரத்துக்கும் இந்த ஆஹ் அதெல்லாம் செம்மையா இருக்கும் ஊரெல்லாம்
உம் உம் உம் சரி சரி சுத்தி பாரக்கலாம் நைய நிறைய இடம் இருக்கும்ல்லா
ஆஹ் நிறைய இருக்கும்
டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இருக்கா நிறைய பீச்ச எல்லாம் இருக்கா பெங்களூர்ல
பீச் இருக்குது அப்புறம் அந்த பக்கம் எங்கே இருக்கும் பசங்களுக்கு நிறைய பிளேஸ் தெரியும் நான வீட்ல ஒர்க் பண்ணட்டுங்கிறதுதுல அது அந்த ப
நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா முன்னாடி
இல்ல ஆ இதா டிகிரி முடிஞ்சு எதுமே உடனே கல்யானோ ஆயிடுச்சு
சேரி சேரி ஓகே ஓ என்னா என்ன படிச்சீங்க நீங்க
பி காம் முடிச்சே உம் படிச்சு ன்ன பிரயோஜனம் என்னமே வேலைக்கு போல வீட்ல ல இருக்குற ஹவுஸ் ஒய் பா இருக்கறே ஆனா வீட்ல எல்லா டீச்சிங் பண்ணி கிடப்பே டீச்சிங் பண்ணி இது பண்ண பக்க நியர்பை ன்னா கஸ்டமர் இருந்தா அவுங்க குடுப்பாங்க எந்த நா பிளவுஸ் நானே ஸ்டிச்சிங் பண்ணிருவே ம்
கேக்குதா நடுல கால் வந்து கட் ஆயிடுது சரிப்பா நாளைக்கு பண்ட்டுங்களா ஹலோ எனக்கு வாட்ஸ்ஸப்ல வருது சேரி சேரி நாளைக்கு பண்ணட்டுங்களா டைம் ஆயிச்சு ஆ ஓகே